ச்சொல்லுங்க சிஸ்டர் நல்லார்கிங்ளா
ட்ர எப்டி இருக்கீங்க.
நல்லா இருக்க சிஸ்டர்
சாப்டாச்சா
சாப்டாச்சி
உம் நெய் செவ்வாகெழமல்ல சாம்பார் தா என்ன சிஸ்டர்
ஆமா சிஸ்
அஹ்
இது என்னமோ நெனைச்ச
சிஸ்டர் நீங்க ஒர்க் பண்றிங்ளா வீட்ல இருக்கிங்ளா
தா இருக்க ஒரு வேலயு கெடைக்க மாட்டிக்கு என்ன செய்ய
ச்சிருக்கீங்க.
எம்எஸ்சி படிச்சிருக்கே சிஸ்டர் ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கே
சரி அது என்ன குரூப்பெடுத்து படிச்சிருகிங்க
சுவாலஜி
ஒண்ணு கெடக்காது சிஸ்டர் அதுவு இல்லினா
ஏ சிஸ்டர் இப்டி சொல்றீங்க
அஹ் அதா
அப்பில்லா கெடயாது சிஸ்டர் எங்க வீட்ல அப்புல்லா கெடயாது சிஸ்டர் நம்ம படிச்சதுக் க்கான தகுதி வந்து உண்டு நம்ம படிச்சதுக்கு வந்து எங்க இருக்குன அந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடா போலா சிஸ்டர்
அப்டி போலாம்லா அப்ப நீங்க
போதுலா நாவந்து கொஞ்சோ கட்ட பாத்துக்கோங்க
எஸ் சி
அப்டிங்கறப்
அஸ் ஃபாரஸ்ட்டுக்கு கட் வளத்துதா பாப்பாங்களாக்கு
ஃபிசிக்கல் டெஸ்ட் வப்பாங்கல்ல
ஃபாரஸ்ட் ஏரியா
ஆமா அது வந்துந்து இப்போ ஐ ஏ எஸ் ஐ ஐ பி எஸ் இருக்குல சிஸ்டர் அந்த மாரி இது வந்து ஐ எஃப் எஸ் பாத்துக்கோங்க ஐ எஃப் எஸ் வந்து ஐ பி எஸ் எந்த மாரி எடுக்கறாங்களோ அதே மாரியேதா ஐ எஃப் இந்த மாரி ட்ரெயினிங்கு அது மாரி இருக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் எல்லா பாப்பாங்க நானு அண்டர் வெயிட்டு ஆனா எடுக்கறது வந்து சான்ஸ் இல்ல உம் உம்
அது உம் நீங்க அவ்ளோ தூரத்துக் சொல்றீங்க நீங்களே உங்க வாயால சொல்றீங்க கட்டனு
அன்டர் வெயிட்டு
நீங்க பக் பேசாம ஒரு கம்பெனி எதாவது பாத்து
அதுதா பாத்துட்டு இருக்க வேகன்சி இல்ல பாப்போ
ஃப்ரெண்டுங்க யாராவதுனா
ஃப்ரெண்டு எல்லா மேரேஜ் பண்ணி போயிட்டா சிஸ்டர் எல்லா பாஸ்டா தா இருக்காலுவோ ஆமா எல்லாரு இல்ல அதாவது நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஃரெண்ட்ஸ் அப்டி ப்பாங்கல்ல அவுங்களுக்கு ஒருத்தி முடிச்சிட்டு போயிட்டா ஒருத் திக்கு பாத்துட்ருக்காங்க எல்லாத்துக்கு பாத்துட்டு தா இருக்காங்க ஒருத்தி டீச்சரா இருக்கா அவ படிச்ச ஸ்கூல்லே அவளே டீச்சரா இரு உம்
ம் நீங்களு அப்ப மேரேஜ் பண்ணலாம்லா பேசாம
மேரேஜ் பாத்துட்டு தா இருக்காங்க சிஸ்டர் இப்ப கூட என்னமோ வெள்ளிக்கெழம யாரோ வராங்க போல எங்க அம்மா நேத்து வேர உக்காந்துக்குட்டு சொல்லிட்டு இருந்தாவ வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம
ஆ பாக்க போறாங்களமா
ஆமா யாரோ வாறாங்க போல
ஆ வீட்டூக்கா
ஆமா சிஸ்டர் பாப்போ என்ன நடக்குனு
ம் எந்த ஊர்ல இருந்து
அதெலா தெர்ல சிஸ்டர்
ஆ
ம் ம்
இதுல இந்துதானா இல்லனா புதுசா இது
ஏ விசாரிச்சுட்டாங்க போல
ஆ
பாக்க வருவாங்க போல பாப்போ
சேரி சேரி சண்டேங்க ந்த மாறில சொன்னீங்க சிஸ்டர்
சண்டேயா தெரியலயே சிஸ்டர் ஃப்ரை டேனு எங்கம்மா சொன்ன மாறி இருந்ச்சு
அப்புடியா
ம்
சண்டேல்ல நீங்க அப்பவே சொன்னீங்க
எப்ப வரவளோ வந்தா வரட்டு வராட்டி போட்டு என்ன சிஸ்டர்
ம்
ம் சேரிதா சிஸ்டர் இல்ல ஒரு ஒரு மூ மூணு சாரிதா இருக்கு நா காலேஜ் படிச்சது உமன்ஸ் காலேஜ் வாங்களா வெள்ளிகெலம வெள்ளிக்கெலம சாரி தா சிஸ்டர் கெட்டிட்டு போணு ஏன்ட ஏம் ஆ
அண்ணி இருக்காங்க நீங்கல்ல அவுங்க இப்ப தான பிரெக்னன்டா இருக்கங்க ஒரு மூணு ஒன் இயர் தான இருக்கு சாரீ நெறையா வச்சிருப்பாங்க அவுங்க
இது ப்ளவுஸ் பத்தனும்ல சிஸ்டர் ப்ளவுஸு
ஆ கொஞ்சோ லைட்டா ஸ்டிச் பண்ணிர வேண்டியதான
க்கு போக
பக்கத்துல ஏதாவது கட இருக்கு
ஆ
அ அங்க போய் ஸ்டிச் பண்ணிட்டு போட வேண்டிய தான
கை கை பெருசா இருக்கும்ல சிஸ்டர் நா என்ன சொன்ன சிஸ்டர் ஒங்கட்ட நானே அண்டர் வெயிட்டு
சேரி
ம் நா படிச்சது உமன்ஸ் காலஜ் யூ ஜி படிச்சது உமன்ஸ் காலேஜி சிஸ் சர் அங்க வெள்ளிக்கழம வெள்ளிக்கழமனா சாரீ இந்த பாரம்பரிய ஆடையில தா போணு பாத்துக்கோங்க ஆ
கம்பல்சரி என்ன
து கம்பல்சரியா கட்டிட்டு போனு அப்பறோ வெள்ளிக்க அது கட்டிட்டு போணுமா எல்லாரு சேல கட்டிட்டு வருவாங்க சார் என்ட அப்ப சேலலா கடயாது ஏன்னா எனக்கு மூ து ரெண்டு அக்கா பாத்துக்கோங்க அவுள்கள்டிமே அவ்ளோவா சாரி கெடையாது மூத்தக்கா கல்யாணத்துக்கு ஒரே ஒரு கா தாவணி எடுத்த அந்த தாவணிய தா நா வெள்ளிக்கெழம வெள்ளிக்கெழம உடுத்துட்டு போவ பாத்துக்கோங்க ரெண்டாவது அக்கா ரெண்டு ஏ ரெண்டு அக்காவுமே அங்கதா படிச்சாளுக
ஆ
அவள்களோட ரெண்டாது அக்காவோட தாவணி ஒரு தாவணி உண்டு அந்த தாவணியு கட்டிட்டு போவ சேலன்னு ஒரு நாளு நா கெட்டிட்டு போனதே கடயாது
ம்
இப்போ அதுக்கப்றோ ஏ பெறந்த நாளுக்கு ஏ என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ்ன்னு சொல்லி அவ எனக்கு ஒரு சாரி எடுத்து குடுத்தா அந்த சாரி அப்றோ அண்ணனுக்கு ஆமா சிஸ்டர் அந்த சாரி அப்றோ அததா இப்ப பொண்ணு பாக்கறதுக்குலா கூட அந்த ஃபோட்டாவ தா கொடு த்துட்டு இருக்காவ அந்த சேல கட்டி இருக்கற ஃபோட்டோவ
சிஸ்டர் உங்க அண்ணா மேரேஜ் உங்க அண்ணா உங்க பர்த்டே எல்லா சாரி எடுத்து குடுத்தாங்க நீங்க ல்ல அந்த சேரியல்ல இருக்கும்ல
த்டேக்கு எடுத்து கொடுத்த ஒரு சாரீ உண்டு அது நா வே வெளங்காம எடுத்துட்ட அது என்னா ஒரு செவப்புகலர் சேசிச்ச என்னன்னா சுடிதார் எடு த்ருவ எல்லன சுடிதார் எடுத்துருவ சிஸ்டர் ம் சேலயே எடுத்தது கெடை சேலயே எடுத் எடுக்க மாட்டே சுடிதாரா எடுத்துட்டே இப்ப சே ல அப்றோ இப்ப அண்ண கல்யாணத்துக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஒரு சேல எடுத்தே அந்த சேல அப்றோ அண்ண பெறந்த நாளுக்கு எடுத்து குடுத் ல ஒரே ஒரு வாட்டி மட்டு சேல எடுத்த அந்த சேல இப்ப என் ஃபிரெண்ட் மேரேஜ் கொண்டு நடந்திருக்கு அந்த சேல மூணு சேல தா இருக்கு சிஸ்டர் ஒரு வேற சேலயே கெடையாது என்ட்ட அதுலயு அண்ண பிறந்தநாளைக்கு எடுத்து குடுத்தது நா இந்த வெவர இல்லாம எடுத்துட்டே அது என்னன்னா பா அட்ட மாரி இருக்கு அது எங்க நிக்கு
அது இது பண்ணிருக்கீங் ஃப்ரீ ப்ளீடிங் பண்ணீங்கள பண்ணிருப்பீங்கள சி்ஸ்டர்
பண்ணிருக்கே சிஸ்டர் இப்ப கரெக்டா வருமானு தெரிலலே
அது வந்துரு அது பாருங்க சிஸ்டர்
பாக்கணு சிஸ்டர் அது ஃபுல்லா ரெட்டு சி ஸ்டார் நல்லா இருக்கா அந்தச்சேல
நல்லாத சிஸ்டர் இருக்கு
செரி உடுப்போ என்னத்தயாது என்ன சிஸ்டர் ம் ம் ம் என்னமோ சேல எடுப்போ இப்போ அண்ண ஆ எனக்கு அன்னிக்கு வேற வளகாப்பு வருதுல்ல அதுக்கு சே அண்ணன்ட கேட்ருக்கே சேல ல ஆமா அதுக்கு எடுப்போ என அ எடு க்கணு அக்கா தா சொல்லணு என்னைக்கு வாரால்களோ தெரியல வந்து எடுத்துக வேண்டிதா இப்போ எடுக்கணு ஆடி மாச இந்த ஆஃபர் நெறைய போடுவாங்கல்ல சிஸ்
ஆமா ஆமா ஆடியில ஆடி தள்ளுபடி போடுவாங்கல்ல
அதுல எடுக்க வேண்டிதா மூனு மூனுவேத்துக்கு மூனுவேத்துக்கு த்னபேரு எடுக்கணுமோ எடு
உங்க அன்னிக்கு சேத்து எடுக்குற மாரியா இல்லனா மூணுவே
அவங்க வேண்டான்னு சொல்லுதாங்க பாப்போ என்னன்னு அங்க வச்சு கேட்டுக்கிட்டு எடுத்துக்க வேண்டிதா
ஆ ஆ ம் எடுத்துக்கிட்டா வளகாப்புக்கு போட முன்னனாலு அடுத்தது எப்ப மாரினா ஒண்ணு
ஆமா அததா நானு சொன்னே அன்னிட்ட அப்டி போட்டுக்கலால்ல வளகாப்பு நீங்க கட்லனாலு ம் மத்த நேர எங்கேயாவது ஒன்னா போம்போது கெட்டிக்கலால அப்டின்னு சொல்லிருக்கே பாப்போ
சேரி சேரி
கண்டிப்பா ஒரு டாப்பு ஒண்ணு எடுக்கணு சிஸ்டர் ஆன்லைன்லயோ எதுலயாது ஒண்ணு இல்ல சிஸ்டர் நாங்க நாங்க கூட பிறந்தவங்க எல்லாரு ஒன்னு போல எடுக்குறதுக்கு ஏங்கா ஆஹ் ஒரு ஒரு டாப்பு எடுக்கணு ஏதோ ஒரு டாப் ஒரு சுடுதார் இல்லன்னாலு ஒரு டாப் மட்டும்மாது ஒன்னு போல எடுத்து ஒரு வெள்ளக்கலர் ஷாலோ ஒரு பேண்டோ
ஆமா ஆமா ஆமா நம்ம அன்னைக்கு ஒரு நாள் பாத்தே சிஸ்டர் அன்னைக்கு விசாகத் அப்போ நல்ல மெட்டீரியல் நல்ல டாப்பு கலர் கலரா போட்டு அதுக்கு ஒயிட் கலர் இல்ல சாண்டில் கலர் லெகின் போட்டுட்டு எல்லா ஒண்ணு போல போனாங்க அந்த மாரி பாக்கலா சிஸ்டர்
அதா அதா அதா அந்த மாரி ஆன்லைன்ல கிடைக்கும் சிஸ்டர் எல்லா லோ ப்ரைஸா தா இருக்கு ம் இறநூறுபா இறநுத்தம்பதுறுபா அந்த மாரிதா இருக்கும் ஒரு டாப்பு
அந்தமாரி பாத்தா கொஞ்சம் லிங்க் அனுப்புங்க சிஸ்டர்
நா ஏன்ட்டல்லா இந்த மாரி ஆப்பு எதுவு கிடயாது சிஸ்டர்
உங்க அண்ணிக்கிட்ட இருக்கும்ல
அண்ணிட்ட இருக்குமா தெரியல பாத்துக்குறேன் சிஸ்டர் நா செக் பண்ணிட்டு சொல்லுத
ஆஹ் சரிங்க சிஸ்டர்
ம்
உம்
எடுக்கணும் சிஸ்டர் கண்டிப்பா ஆனா இந்த இது சேல எடுக்கோம்ல அதுலயே வேணாலு சேந்து எடுத்திட வேண்டியதுதான் என்ன
ஆமா சிஸ்டர் எடுத்துருங்க உம் உம் அப்புறம் அம்மாக்கு சிஸ்டர்
அவுங்க வந்து அவுக எங்க அம்மா பாத்துக்கோங்க சிஸ்டர் கோயில் போறக மாசத்து க்கு ஒரு சேல எடுத்துருதாவ பாத்துக்கோங்க ஆமாங் மாசத்துக்கு ஒரு சேலை எடுத்துறாவ கேட்டா என்ட சேலையே இல்ல ன்ட்ராவ
ஆஹ்
எங்க அண்ண திட்டு திட்டுன்னு திட்டுவான் பீரோ நிறைய சேல இருக்கு உடுத்துன சேலையே உடுக்கிக அப்படின்ட்டு
உம் இப்ப மாசத்துக்கு ஒருக்காவா
அப்படிதான் எடுக்காங்கல்ல
ஆஹ்
சும்ம இந்த எங்க அம்மா மாசம் மாசம் குல தெய்வம் கோயிலுக்கு போவாக பாத்துக்கோங்க அது ஒரு ஊருக்கு அந்த ஊர்ல போய் கோயில் கோயிலுக்கு கோயிலுக்கு மாசந்தோறும் வாரந்தோறும் ரெண்டு நாளு அப்டி பேயிருவாக அந்த கோயிலுக்கு உடுத்துட்டு போறதுக்கு சேல வேணும்னு ஐநூறு ரூபா அந்த மாதிரி ரேட்ல எடுத்திருவாக பாத்துக்கோங்க அதுக்கு கோயில் உடுத்துட்டு போராவ வச்சுக்கலாம் இல்ல ஏதாவது பங்க்ஷன் கிங்ஷன் போ போனும்னா அது நல்லா சேலயாதானே வேணும்
ஆமா சிஸ்டர்
உம் அந்த அந்த யோசனை இருக்க மாட்டேங்குது எங்க அம்மா
உம் உம் அம்மாக்கும் சேத்து அண்ணிக்கு வளகாப்போட எடுத்துர வேண்டியதானே சிஸ்டர்
என்ன சிஸ்டர்
அண்ணியோட உங்க அண்ணி வளகாப்புக்கு
ஆஹ் ஆஹ்
சேத்து எடுக்கன்னு மரியா இல்லையா சிஸ்டர்
எடுக்கணு சிஸ்டர் பாக்கணு
ம் சரிங்க சிஸ்டர்
ஆ சரிங்க சிஸ்டர் ஆ ஆ தேங்க்யூ